ஆனா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
உம் நல்லா இருக்கேன் வீட்டு்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க
வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒவ்வொரு மூலையில வேலையா இருக்காங்க வீட்டுல இது போயிட்டு இருக்கு ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு
செரி செரி உம்
மொழில இருக்காங்க நீங்க எப்டி இருக்கீங்க உங்க வீட்ல எப்டிலா எப்டி க்காங்க பசங்கலா எப்டி
ம் பசங்க எல்லாரு நல்லா இருக்காங்க தம்பி வெளையாட போய்ட்டா கபடி வெளையாட போயிட்டா பாப்பா வந்து ஹோம் ஒர்க் பண்றா
ஓ இன்னைக்கு விடுமுறையா
ஆமா ஏன் சாட்புடல
என்னோட தம்பி மாங்கு மாங்குனு இப்ப ஸ்கூலுக்கு பொயிருக்கா அவனுக்கு இன்னிக்கு வந்து வெச்ட்டாங்ளா கொஞ்ஜோ அழுதுகிட்டே பொயிரு
உம் என்ன க்ளாஸ் படிக்கிறாங்க
ஒன்பதாவது படிக்கிறா
அப்டியா ஆஹ்
ஆமா என்ன அதுக்கப்றோ ஏ தங்கச்சி வந்துருக்கா அவளு வந்து பாத்தீங்கன்னா பி டெக் படிச்சது இன்னிக்கு செமஸ்டர் லீவ்ல இருக்குது அது
உம்
பி ஏ படிச்சிடு இருக்காரு அப்டியே பொயிட்டு இருக்கு ஓகே வா
உம்
என்ன சமையல் இன்னிக்கு என்ன பசங்க வீட்ல இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா எதனா சொ இப்ப அம்மா இது செஞ்சுத்தாங்க அப்டிங்கிறாங்க
ஆமா இன்னிக்கு சனிக்கிழம வந்து நான்வெஜ் சாப்பட்றது இல்ல இங்க அதனால வந்து நெய் சாதோ செய்லான்னு இருக்கே
ய் சாதம்
ம் ஆமா நீங்க என்ன சாப்பாடு நல்லா செய்வீங்க ஒங்ளுக்கு நீங்க சமைகறதுலயே ஒங்ளுக்கு புடிச்ச சாப்பாடு
நா வந்து ரோட்டு கட சாம்பார் வக்றது எல்லாருக்கு புடிக்கு
ம் இட்லி சாம்பாரு
ப்புலா போடுவாங்க அது பருப்புலா போடாம அப்டியே சிம்பிளா வெஜ்ஜி சாம்பாரு மாரி வெக்கற்து அது புடிக்கு அதுக்கப்றோ பிஸ்பில்லாபாத் சூப்பரா செய்வே
ஆஹ் சரிமா ரோட்டுக்கட சாம்பார் எப்டி செய்வீங்கன்னு கொஞ்ஜோ சொல்றீங்ளா எனக்கு
அது நா‌ முன்னாடியே செஞ்ஜே அது அது நா எப்பதெம்மா செ சரிமா யூடியூப் பாத்து யோ இதெல்லா இதுருக்கா அப்டின்ட்டு பன் ஒன்றர வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ஜே அதுக்கப்றோ ஏ தம்பி இப்ப வரைக்கு கேட் ட்டுடு இருக்கா நா செய்யவே இல்ல அது ஒன்னு கெடையாது இது நம்ப சாம்பார் வக்கிற மாரி இல்லாம வெக்கிறமா அந்த கொழச்சி இது பண்ணி வெக்கிறமா பருப்புலா போட்டு அரிசி இது பண்ணி அது குக்கர்ல மசாலா தா அங்க மேட்ரு மசாலா அது மசாலா நம்ப வந்து வீட்டு அந்த எதோ சில ஐட்டெம்ஸ்லா போட் டு அரச்சி இது பண்றாங்க அது வந்து பேக்கா ஒன் ஒரு மந்துக்கு குட வச்சி யூஸ் பண்ணலாமா கை படாம அரச்சி வச்சி சாம்பார்க்கு வந்து போறப்ப பழ இது மாரி நம்ப சாம்பார்க்கு கொழம்பு போனா அது வந்து இன்ஸ்டன்டா வந்து அரைக்கது அது எதோ தன்யா வெந்தியோ அப்டி இப்டின்ட்டு நெறையா இன்கிரீயன் போட்டு அரைக்கிறாங்க அதுக்கப்றோ நெய்யி அந்த பாட்டல் நெய் ஊத்தறோ பாத்தீங்ளா
ம்
அதுலதா வந்து நல்லா தல தல தல தண்ணு வருது சூப்பரா அது இதுவாககுது நா காலேஜ் என தஞ்ஜி ஆமா காலேஜ் லாஸ்ட்டு முன்னாடிக்கு அ எதுவு பண்ணே வீட்டு்ல பண்ண அவளவுதா
ஆமா பிசிபலா பாத்துக்கு எப்டி அந்த பவுட்ரு தயார் பண்னு அப் அப்படின்னா ஆ க வத்தல் மொளகா இருக்குல வத்தல் மொளகா பட்டை கிராம்பு அஜீரக இதெல்லா வந்து வ தனியா இருக்குல தனியா வந்து முக்கியமான மெயின் அதில அத வந்து வருத் த்து எடுத்துக்கட்டு லேசா வறுத்து எடுக்கனு ரொம்ப கருக விடாம லேஸ் த்த மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறோ அத பொடி பண்ணி லாஸ்ட் டைம்ல போட்டுட்டு லேசா கிண்டிட்டு அது மேல நெய் போட்டு எறக்கணு
ம் அக்கா ஒவ்வொரு சேனல்லயு ஒவ்வொரு மாரி சொல்றாங்களா நான் வந்து போவே எது டூ மினிட் க டக்கு வீடியோ வருதோ அத மட்டும் பாத்துட்டு ஓகே இதெல்லா அரைக்கணு போல அப்படின்ட்டு அரைச்சு கொட்டிட்டு அப்டியே இது பண்ணிட்டு வந்துருவே இதுதா என் வேலையா இருக்கு
ஆ
ஓரிட் ஆனா வந்து அம் ரீசன்ட்டா வந்து நா செஞ்சது பாத்தீங்கன்னா இதுவு செஞ்சே பிரியாணி செஞ்சே அதுலனா ஒரு மேட்ருனா சிக்கன் லைட்டா வேகவே இல்ல
அப்படியா
எங்க அண்ணனே சொன்னா அடிப் பவி மட்டன் வேகலைன்னா பரவாயில்ல சிக்கனே வேகாத அளவுக்குப்பனு நிலஸ் சமைக்கா போகாது அப்படின்னு சொன்னா ஆனா இருந்தாலு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆர்வம் தூண்டுதே
ஆமாம்ப சமைக்கிறது ஒரு கலமா அது கண்டிப்பா கத்துக்கணு நம்ம ஆம்பள பிள்ளை யாரு பொம்பள பிள்ளயா இருக்கட் டோ சமைக்கிறது வந்து நம்ம ஸ் கண்டிப்பா கத்துக்கணு நம்ம தெரிஞ்சுக்கணு அதுல ஆர்வ இருக்கணு நம்ம என்ன தா வேல பாத் திறமே நம்ம சாப்பிடாம இருக்க முடியுமா
ஆமா அது கரெக்ட் தான அதுக்கப்புற வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே வந்து இது இந்த மைதா வச்சு மோமோஸ் நம்ம கடையிலல்லா வெக்கிறாங்க இல்லையா
ஆமா
இங்கு காலேஜ் படிக்கும்போது பாத்தீங்கன்னா புதன்கெழம் புதன்கெழம ஸ்டால் போடுவாங்க புட் ஸ்டால் அது மாரில்லா அப்ப நாங்கா போடும்போது மை வந்து கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அந்த புட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயிறு வலிக்கும் பத்தாதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது காரம் கொஞ்சம் அதிகமா இருக்கு பசங்க போட மாட்டாங்கஹ் நம்ம கோதுமை மாவு இருக்கு இல்லையா
ஆமா
அத வச்சு உள்ள வந்து பாத்தீங்கன்னா வெஜ்ஜோ இல்ல நான்வெஜ்ஜோ சம்திங் அந்த ஸ்டப் பண்ணி உள்ள அது இதுதான் அஹ கேரட்டு பீன்ஸ் கேரட்டு இது காலிபிளவரு அதெல்லாம் போட்டு வெங்காயம் கொஞ்சம் இது பண்ணி நல்லா மசாலா மாரி சோயா சாசு அந்த இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி அப்படியே வந்து அந்த மோமோ ஸ்டஃப் பண்ணி வைக்கது அது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல அடிக்கடி செஞ்சு சாப்பிடுறேன் எதுக்கு வெளியே போய் இ இது பண்றது அப்படின்னால மை கோதுமாவுலே செய்யறது நல்லா இருக்கும்
ஆமா மைதா வந்து உடம்புக்கு நல்லது இல்லதான் அது வந்து அவ்வளவு சீக்கிரம் செரிக்காது து அப்படின்னு சொல்லுவாங்க என் பையன் பார்த்த பார்த்தீங்கன்னா புரோட்டான்னா ரொம்ப அதிகமா சாப்பிடுவான் அது சாப்பிட கூடாதுனான் சொன்னா கேக்குறதில்ல கடையில இருக்கிற புரோட்டா தான் புரோட்டா வாங்கிட்டு வந்து கொத்து புரோட்டா பண்ணி தர சொல்லி கேப்பான் அந்த மாதிரி அ ஆ புரோட்டா அதிகமாக சாப்பிடோம் அது நைட் டைம்ல சாப்பிடவே கூடாது புரோட்டா அவ்வளோ சீக்கிரம் செரிக்கவே செரிக்காதுங்கிறாங்க
ஆமாக்கா நான் வந்து ஐயோ அக்கா அது வந்த ரொம்ப அவஸ்தப்பட்டன் போன மாசத்துக்கு மு ஆமா போன மாசம் தான் இந்த நேரத்துல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் இதுமாரி ஜங்க் ஃபுட் அம்மா ஊருக்கு போயிட்டாங்கன்ட்டு அப்பா என்ன பண்ண அப்பா சூப்பரா கு பண்ணுவாரு பட் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு நாள் என்ன பண்டாரு ஹோட்டல் மார்னிங் நைட் ஈவினிங் அப்படின்டு இது பண்ணாரு லாஸ்ட்டா புரோட்டா சாப்பிட்ட மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல வந்து குளுக்கோஸ் ஏத்தி அட்மிட் ஆன ஆமா அது வந்து உண்மைய நீங்க வந்து புரோட்டா அந்த மாதிரி விஷயத்த வந்து ஒரு மார்னிங் குடுத்தீங்க ஐ மீன் ஆஃபடர்நூன் அது மாதிரி எல்லாம் விக்குது இல்லையா அது மாதிரி நீங்க வாங்கி குடுத்தா கூட வந்து பாத்தீங்கன்னா பசங்க எதனா ஓடி ஆடி விளையாடுது செரிக்குது இப்ப நைட் சாப்ட்ட உடனே குழந்தை படுத்துதுங்க படுத்துப்போ நம்ம எதுவும் பண்ண மாட்டோம் அது வந்து வேலை காமிச்சு விட்டுது அவ்வளவுதான் வயிறு வலினா வயிறு வலி் அப்படி ரொம்ப புரட்டி போட்டுது
ஆமா அது கூடவே இந்த அப்பென்டிக்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செரிமான கோளாறுனால தான் அந்த குடல் வாழே வந்து வர்றது அஹ் அது சாப்பாடு பசங்களுக்கு பத்த ஒரு ஏழு மணிக்குள்ளாரே சாப்பாடு கொடுத்துணும் ஆவில வெந்த உணவு கொடுக்கணும் ஃபிரை பண்ண உணவு உணவு வந்து அதிகமா கொடுக்க கூடாது இரவு நேரத்துல எல்லாம் அதெலாம் வந்து செய்யணும் ஆனால் பாாரத்தீங்கன்னா என் பையன் ஸ்கூல் விட்டு வருவான் வந்தோடனே அம்மா புரோட்ட அம்மா புரோட்டா ரொம்ப என்ன டார்சர் பண்ணுவான் அதுக்க அப்புறமா நம் கொடுத்துதான் ஆக வேண்டிய இருக்கோம் எப்பயாவது சில சமயத்துல காசு வாங்கிட்டு போய் அவங்க ஸ்கூல் பக்கத்துல கடை இருக்கறிறதுனால மதியத்துல சாப்பிடுவான்
ஆஹ்
ஆமா நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிதான் வச்சிருக்கேன் ஆனா அது அவனுக்கு புரிய மிதன் அவனுக்கா ஒரு நாலேஜ் வந்து அவன் எடுத்துக்கிட்டாதான் இப்ப இடையில பாாரத்தீங்கன்னா அவனுக்கு அல்சர்வ பயன் வேற வந்துட்டு அல்சர் பையன் வந்து ரொம்ப அவஸ்த் விட்டாங்க டென்த் டைம்ல எல்லாம் ரொம்ப அவச்தைப்பட்டுட்டான் எத்தனை டாக்டரை பார்த்த பத்து அதுக்கப்புறம் அல்சர தான கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க
ஆமாக் அது அது வந்து அல்சர் வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சு எரிச்சிட்டே இருக்கும் அது என்ன சாப்ட்டாலும் செரி சின்னதா ஒரு எனக்குல்லா வந்து அந்த அல்சர் வரும் போது அந்த ஐஸ் வாட்டர் மட்டும் குச்சினே அந்த அத அல்சர்னு கண்டுபிடி ஸ்கேன் பண்ணி பாத்ததுக்கு அப்புறதான் தெரிஞ்சுது அது ரொம்ப இன்ஃபெக் அது எனக்கு அல்சமம் ஸ்டார்ட் ஆகி இன்ஃபெக்ஷன் ஆகி அது வந்து கர்ப்பயக்குள்ள போயன்னு பாதிச்சு ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடு பதினொ லெவல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அந்த விஷயத்த நான் மறக்கவே மாட்டேன்
அப்படியா ம்
எனக் அது மேறி வந்து ரொம்ப இது எனக்கு அவசைப்பட்டது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இவ்வளவு விஷயம் எனக்கு பாதி இப்ப கூட என்னோட ஃபேமிலி டாக்டர் சஜெஸ்ட் பண்றது கார சாப்டாத ஜங்க் ஃபுட் சாப்டாதீங்க
கடையில சாப்பிறதே முதல்ல ஹோட்டல்ல சாப்பறதே சுத்தமா அவாய்ட் பண்ணும்பா ஹோட்டல்ல பாத்தீங்க நம்மளவுக்கு சுத்தமா அவங்க செய்யறது இல்ல காய்கறி எல்லாம் கழுவ மாட்டாங்க எதுவுமே க சுத்தமா கையெல்லாம் வச்சுட்டு இது பண்றது இல்ல நம்மலா பாத்தீங்ன்னா அத்தன வாட்டி காய் கழுவோம் கேரல்லா மேல இருக்க தோல் எல்லா எடுத்துருவோம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஏனோ தானோதா சமைப்பாங்க அதிகமா சமைக்கிறதுனால சுத்தமாவே இருக்க மாட்டாங்க ஹோட்டல் உள்ள எல்லா போயிட்டோம்னா நம்ம இந்த இந்த சமைக்கதுக்கலாம் பெய் டோம்னா ஹோட்டலே ம றந்துறுவோ
உண்மையா அது வந்து உண்மதான்க்கா அதுவு வந்து நான் ஒ ரு தடவ ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்லாம்னு பண்ண சேரி சாப்ப உள்ள கால எடுத்து மேல வந்து நல்லா ஏசு டெக்ரேஷனுவு அது ஃபுட்லாம் வந்து பாத்தெ தட்டுல கழுவாம அங்கமா ஈ முச்சட்டுது டேய் இதுக்கு மேல ஏன்டா சாப்றோம் அந்த சாப்பறன்ற ஒரு எண்ணமே போயிண்டு வீடலேய போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வன்டே இது வந்து எப்படி சொல்லறதுன்னா சொன்ன மாதி மெயின்டன்ஸ் கெடையாது ஒரு ஃபுட்னா எவ்ளோ ஹைஜீனிக்கா வந்து பாத்து பாத்து வீட்டுல நம்மளுக் பண்ணுவாங்க ஆயிருந்தான் இருனாலும் அம்மா கை பக்கவ அம்மா கை பக்க வீட்டு சாப்பாடு வீட்டு சாப்படுதான்கா எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் எந்த ந்த கண்ட்ரிக்கு போனாலும் வந்து அந்த ரச சாசு சாம்பார் சாசு சாப்பறதுக்குப்புறம் ஒரு நிம்மதி அதுதான்
ம் அது வந்து என் பையனுக்கு இப்ப புரியல அவனுக்கு தெரிய மாட்டேங்குது அது இப்ப அது ஏஜ் ப்ராப்ளமா என்னன்னு தெரல ஹோட்டல்ல சாப்பணும் ஹோட்டல்ல சாப்பணும் அந்த சுத்துற கோழின்னு ஒன்னு இருக்கு பாத்தீங்களா அது வந்து அதிகமா கேப்பான் அப்புறம் மந்தி பிரியாணி கேப்பான் அதுக் கேப்பா அதுதான் அதுதா நான் சொல்லிட்டேன் நான் எவ்ளவோ சொல்லிட்டேன் அவனுக் அவனுக்கு அதனா புரிய மாட்டேங்குது இந்த பசங்களோட சேந்து சேந்துகிட்டு இந்த மாரி பண்றான் எனக்கு அது பெரிய கஷ்டமாவே இருக்கு இப்ப கால சாப்பாடே எனக்கு வீட்ல வேணான்னு சொல்லிட்டு நான் வெளில போற எடத்துல போய் சொல்ட்டு காசு வாங்கிட்டு பெய்ட்டான் கபடி விளாட போற எடத்துல போய் சாப்பிட்டுக்கறன்ட்டு அங்கபேய் பாத்தீங்கன்னா என்ன சாப்புடுவான் வட சாப்புடுவான் போண்டா சாப்புடுவான் ஒரு டீ குடிப்பான் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்பிடியே கேடு வட போண்டா சாப்ட்டோன்ன டீ குடிச்சா என்ன ஆகும் வயிறு
ம் ஆனா சில கொழந்தைங்க தான் ஓடி ஆடி வெளையாட்றதுனால வந்து அந்த விஷியம் இன்னும் தெரியாது செரிஞ்சிடும் பட் இருந்தாலும் தம்பிக்கு இனிமே கொஞ்சம் அந்த அல்சர் ப்ராப்லம் இருந்தாலே வந் ஸ்டாட்டாயிச்சினாலே வந்து கொஞ்சம் அந்த விஷயத்தல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிதான் வைக்கணும் நெஞ் ச்செரிக்க ஆம்பிக்கும் ஒரு மாதிரியா நம்ளுக்கு இரிட்டேட்
அல்சர் வந்து தொடர்ந்து இருந்துச்சின் னாலே அது வேற மாதிரி ப்ரச்சனைல கொண்டு போய் உட் ரும் பா அப்றம் கேன்சர் மாரி ப்ரச்னைலாம் கொண் டு போய் உட்ரு எங்க வீட்லர்ந்து மூணாவது பொண்ணு மூணாவது வீட்ல ஒரு பொண்ணு நியூ மேரிடு தான் கல்யாணம் ஆயி ஒரு ரு வருஷோ தா ஆச் ச்சி அந்த பொண்ணுக்கு ஸ்டொமக் கேன்சர்ன்னு தெரியவே இல்ல ஒழுங்கா ஸ் சாப்டாத அப்டியே நய்யின் தான் ருக்கும் ஒரு இட்லி ஒன்ற இட்லி அது மாரி தான் சாப்டும் செரி அது அல்சர் அல்சர்னு விட் டுட்டாங்க பாத்தீங்ன்னா அந்த பொண்ணுக்கு ஸ்டொமக் கேன்சர்
அதான்க்கா எனக்கே வந்துது அதுதானக்கா லவெல்த்து ஸ் ஸ்டாண்டட்லயே எனக்கு வந்துதுக்கா அது வந்து அப்டீ அல்சருனு கொண்டு போய் தான் எனக்கு எப்டி சொல்லாம் கர்ப்பப்பைல வந்து எப்டி சொல்ல இன்ஃபெக்ஷன் ஆயி அது ஸ்டாட்டிங் ஸ்டேஜி கொண்டு வந்துச் ச்சி அதுக்கப்புறம் சிக்ஸ் மன்த்க் கிட்ட சிக்ஸ் செவன் செவன் மன்த் கிட்ட ட்ரீட்மெண்ட்ல இருந்தேன் நானு டெய்லி இன்ஜெக்சனு அப்பனா பாத் பாத்துக்ங்க அப்பதான் எனக்கு அப்டியே அந்த கான்சியஸே வந்துது எப்பா டேய் உயிர் போனா வரா வராது டா அப்டின்ட்டு
ஆமா அதுலாம நம்ம அவஸ்தப்பட வேண்டிருக்கு பாத்தீங்களா டெய்லி இன்ஜெக்சன் போட்ராங்னா எவ்ளோ கஷ் டம் அட் ஹாஸ்பிட்ல அட்மிஷன் அதுல்லாம அம்மாக்கு அப்ப அம்மா அப்பாக்கு பாத்தீங்கன்னா எவ்வளோ டென்ஷன் அது என் பையனுக்கு அல்சர் வந்த நேரத்துல நா தூங்கவே மாட்டேன் எனக்கு தவிப்பாவே இருக்கும் ஐயோ என் பிள்ளைக்கு என்னா செய்து என்னா செய்து அப்டினு எனக்கு தவிப்பாவே இருக்கும் ஸ்கோபி பண்ண சொல்லிட்றாங்களோ ஸ்கோப்பிலாம் அவன் தாங்க மாட்டானே அப்டின்னு எனக்கு ரொம்ப அவஸ்தையா இருக்கும் படிக்கிறது வேற டென்த்தாச்சே அப்டின்னு நன்றிப்பா மீண்டும் ஒரு அழைப்புல சந்திக்கலாம்
கண்டிக்கா கண்டிப்பாக்கா